அலோ ஆ கேக்குதா ஆ கேக்குது ஒனக்கு
ஆ எனக் கேக்குது எங்கிட்ட சார்ஜ் எவ்ளோ இருக்குன் தெரியுமா
எவ்ளோ
கண்டுபிடிச்சினா நா உனக்கு வந்து சாக்லேட் வாங்கி தரே
மூணு
ஒண்ணு
ஏ வேணுனே பண்ட்றியா கொஞ்ச நேர சார்ஜ் போட்டே பேசு கட்டாயிர கீது போது எதாச்சு கட்டாச்சுனா இப்ப உங்க வீட்டு கெளம் மைல்கள் வந்துருவே பாஸ்மா செலவுகுன் நெனச்ச வா ம் அப்டினு
ஏ இல்லடி வாடின் சொன்னதுக்கப்றந்தான்டி ஃபோன பாத்த
சேரி சேரி சார்ஜ் போட்டே பேசுடி எதாச்சு போயிடுச்சுனா அவளதா
ஆ நா அப்டே கிச்சன்ல இந்த சைடு
டீ கிச்சன்ல அங்க ஒரு வேல இது சார்ஜு போட்டு இங்க ஒரு வேல எத் தன வேல வரூ
ஆ ஹ இந்த சைடு இந்த இது போடுவோல்ல அரக்கிறக் போடுவோல்ல அந்த இதுல வந்துட்டு இதப் போட்டு விட்டுட்டு இ ஒரு கைல இது ஃபோனு ஒரு கைல கரண்டி
சூப்பரு டேலண்ட்டு தான்டி அப்ப கலக்கி கலக்கி லெஃப் சைட் கீது எதா கா குண்டாகி தள்ளி உட்றாத அப்றொ உங்க அம்மா வந்து சூப்பர் டேலண்ட்ட ஒரு அடி அடிப்பாங்க
ஆமா ஆமா அதுதா
இப்ப எங்க அப்பா கடைக் பொய்ட்டு பிரியாணி ஞா
வீட்ல அப்டியே அமீதியா உக்காந்துட்ருந்த
எ ஓ எப்ப வேணா லீவ் போட்டுக்லா வாரத்துல ஒரு நாளா
வாரத்துல ஆ வாரத்துல ஒரு நாள் மாசத்துக்கு நால் நாளு எப்ப வேணா லீவ் போட்டுக்லா ஆனா வந்துட்டு மாசத்துக்கு நாலு நாள் லீவ் போட்டா சம்பளத்துலந்து கம்மி ஆகு கொஞ்சோ இதே வந்துட்டு மா எல்லா நாளும் போயிட்டோனா கொஞ்ச சம்பளத்துலந்து கொஞ்ச
எவ்ளோ சம்பளம் வரும் கரெக்டா
கரெக்டா வந்துட்டு எவ்ளோனா பதினெட்டு பதினெட்டுலருந்து அந்த இதெல்ல புடிப்பாங்கல்ல அதெல்லா புடிச்சது போக ஒரு பதனாறு அந்த மாதிரி வரும் இதே வந்துட்டு ஃபுல்லா போயிட்டாங்க அப்டின்னா வந்துட்டு தௌரு அது எக்ஸ் எக்ஸ்ட்ரா கெடைக்கும் உம் இருவதுல்ல பதினெட்டுதான் வரும் ஏன்னா இது புடிச்சிட்டு அந்த இது சேத்தறாங்கல்ல அப்ப ஒரு பதினெட்டு அந்த மாரி வரும் ஆனா அதுதான் அஹ் கம் இது கஷ்டம்தான் இது என்னன்னா இந்த இதுக்கு விக்கறதுக்கு போனாங்கனா சம்பளமே வந்துட்டு மொத்தமா மாசல்லா நாப்பது அந்த மாரி எல்லாம் வரும் முப்பது நாப்பது சாதா நாள் மாசங்கள் ஆஹ் அப்ப இங்க ஆள் ப அதுல நல்லா தைக்கிறவங்களா அங்க போயிட்டா அப்ப தைக்கறக்கு யார வைக்க ககிறதுன் பேசுறாங்க இது வந்து முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா அதுல போயிருக்கல இவ்ளோ சம்பளம் ஜாஸ்தி அதுலதா சம்பளம் ஜாஸ்தி தெரிஞ்சுரிஞ்சுனா என் தங்கச்சிட்ட கேட்ட ஏ அது எங்க அம்மா ஆஹ் கேட்டுச்சு இந்த மாரி மூணு புள்ளைங்களுக் காங்க எனக்கு சம்பளமே பத்த மாட்டிக்குது அப்டின்னு சொல்லி கேட் ட்டாலுமே வந்துட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா சரி நாங்க இங்கே ஏதாச்சும் ஒன்னு பாக்கறோம் ஆனா வந்துட்டு இங்க உங்கள நல்லா தைக்கிறவங்கள அங்க மாதிரி தைக் கிடக் திரும்ப ஆள் எங்களால தேட முடியாது ல்ல அப்படின்னு சொல்றாங்க
கஷ்டம்தான் கரெக்டா எங்கேயே இது பண்ணியிருந்தா இதாயிருக்கு
ஃபஷ்டே தெரிஞ்சிருந்தா அப்படி சேர்ந்திருக்கலாம் மாரி இப்ப வந்துட்டு நான் காலேஜ் போம்போது சேர்ந்தாங்கு நினைக்கிற மூணு வருஷம் வச்சு ஆனா வந்துட்டு என்னன்னா அந்த தீபாவளி டைமப்ப குடுப்பாங்கல்ல காசு அது வந்து ஜாஸ்தி கிடைக்கும்
சோ ஒரு டைம் கடைக்கிற தான
ஒரு மாச ஒரு டைம் கெடைக் வர்ஷத்துல ஒரு டைம் கெடைக்குது ஆனா அதுக்காக தான இந்த துணிக்கடைல இர்க்கவங்ளா அவ்ள வேல செய்யறதே இந்த அம்மி அங்க இருக்கவங்களுக்கெல்லா ஒன்
கொஞ்ச ஜாஸ்தி பண்ணி தர சொல்ற மாரி கேக்கலாம்ல
ஆ ஆ கேக்லா ஆனா வந்துட்டு என்ன பண்ணி தர மாட்டிங் கிறாங்க அது கொஞ்ச நாள் போக போக நமக்கு வந்து இது கெடைக்க கெடைக்க இது வந்து ஜாஸ்தி கொஞ்ச வருஷ ஜாஸ் தியாச்சுனா வேனா ஜாஸ்தி பண்ணுவாங்க நெறையா வருஷ வேல செஞ்சுட் டினா ஜாஸ்தி பண்ணுவாங்கன் நெனைக்
சேரி சேரி அந்த அக்கா ஒரு அக்காவ இது பண்ணிட்ருந்தாங்க இதாயிரு ச்சு கால் கூட அந்த அக்காக் இது அந்த அக்கால வரது இல்லயாமா வேலைக்கு அந்த கால்லா ஒரு மாரி இருக்கு
அ அ அ இல்ல இல்ல அதா வந்து இந்த தா மா மா மாசம் ஆனாங்கல்ல
ம்
அதுக்கப்பறத்துல இருந்து வரதுல்ல
சேர் சேர் நானு யாரு அந்த
பரப்பால்யே இன்னு இதல்லா ஞாபக் வச்சிருக் கே
நம்ம எப்டி மறப்போ
அதா பாரு எனக்கே ஞாபகம்ல்ல யாரடா சொல்ற அப்டின்னு ஞாபக மே இல்ல ஓரு மாரி பண்ற
இது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல கோவைபுத்தூர்ல பல்லு கூட க்ளிப்பு போட்ருப்பாங்கல்ல
ஆமாமா
உங்க வரவே இல்லன்னா எங் அக்கா கல்யாணத்துக்கு
ஏ வர்ல வீட்ல விட்லியா இல்ல
இல்ல அந் எப் ப்டினா இப் போ நானு நீயு வந்து சின்ன வய்சுலேந்து ஃப்ரெண்டஸுன் வச் கோயேன் இப்போ ஓம் வீட்டில சமைச்ன இல்ல நல்லா தெரியும் நம்ம ரெண்டு பேரும் வீட்டு பக்கத்துல தான் இருக்கோம் ரொம்ப ப்ரெண்ட்ஸு அப்போ ஓ அம்மா இப்ப உனக்கு ஒரு கல்யாணம் நடக்குது நீ நான் இ சரி எனக்கு கல்யாணம் நடக்குது நீ எதிர்பார்ப்பியா வந்து நான் கூப்பிடணூ இவ்ளோ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நம்ம கூப்பிடணும்னு எதிர்பார்ப் இப்போ நம்ம சுண்டக்காமுத்தூர் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு இது நடந்துச்சு அப்ப நம்மளை கூப்பிட்டாளா சுண்டக்காமுத்தூர் தங்கச்சி ஃப்ரெண்டு வாளே தங்கச்சிக்கு நம்மளே போயிட்டா நம்மளே பண்ணணும் அப்படின்னு போயிட்டோம் இந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து இந்த ஃப்ரெண்ட் பொண்ணோட அம்மா அப்பா வந்து கூப்பிட்டு இருக்காங்க இவ போகணுமா கூடாதா சின்ன வயசுல இருந்து பஃப்ரெண்ட்ஸ் போகவே இல்லையேன்னா ஒரே ஸ்கூல்லு ஒரே கிளாஸ்சு காலேஜ் வந்து ஒரே இது போ ஏன் போகலே அப்படின்னு நான் கேட்டேன் நான் அப்பதே சொன்னேன் நீ போ தப்பு நீ போகாம இருக்கதுன்னு
உம் போயிட்டு எனக்கு என்னதா கோவம் இருந்தாலும் நீ கூப்படலேனாலும் நானே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி
ஆஹ் நீ அந்த பொண்ணு கூப்பலேனு போகலயாமா இதெல்லாம் ஓவர் தானே நானும் விட்டுட்டேன் அதுக்கப்பறம்
அந்த புள்ள அந்த புள்ள தானே இத வீட்டுல அடி வாங்குனது மாட்டிட்டு
எந்த பொண்ணு கிளிப்பு போட்ட புள்ளையா
கிளிப்பு போட்ட புள்ள இல்ல ஒரு புள்ள வந்துட்டு ரெண்டு பேத்து கூட காலேஜ்ல ஒருத்தவங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்கிட்டே பேசிட்டு இருந்தா
ஆமா ஆமா ஆமாமா நான் அந்த பொண்ண பத்திதான் பேசுறேன் அதுதான் அந்த பொண்ணு பத்தி இப்ப இததான் சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் வீட்டுல என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணோட ஊர் வந்து காரமடை சரியா அப்போ ஒரு நாள் நான் வந்து ட்டு இதுல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றக்காக போயிருந்தே
உம்
ப்ப போயிருந்தப்போ இந்த பொண்ணுக்கு வந்து அந்த எடத்துல ஏற்கனவே இருக்கு அதனால நம்ம போயி இது பண்ணிக்லா அப்டி இந்த பொண்ணோட இது மூலியமா போயி பண்ணிட்டு வந்துட்டே வரப்போ அந்த பொண்ண அன்னிக்கி காரமடைக் கெளம்பி ரெடியா இருந்து செ அப்ப என்னா பண்ணுச்சு அ அவங்க கூடு அவங்க வந்து அ உக்கரத்த தாண்டிதா போகணும் போறது காரமடைக்கி அப்போ நா குனியமுத்தூர் வழியா போறப்போ நீ குனிமுத்தூர்ல என்ன எறக்கி உட்ரு அப்டின் சொல்லுச்சு அவங்க அம்மாவு தம்பியு முன்னாடி வண்டியில போயி ட்டாங்க அப்ப நா குனிமுத்தூர்ல எறக்கி உள்ளாண்ட்டு போகம் போது அந்த பொண்ணு இப்ப பேசுதுதில்ல அந்த பையனுக் ஃபோன் பண்ணி நா இப்டிதா போயிட்ருக்கே அப்டின்னொனே அந்த பைய என்ன பண்ணிட்டா ஓ அங்கியே வெயிட் பண்ணு நா வரே அப்போ வந்து நா வந்துப் போயிட்ருக்க போயிட்ருக்க வண்டி வ ஆஃப் பண்ணி உட்டுருச்சுன்னா முன்னாடி எட்டி வந்து நா வந்து ஏ ஆஃப் பண்ற எனக் பயமா இருக்கு உங் முன்னாடி தாப் போறாங்க திரும்ப வந்துட்டாங்கன்னா மாட்டிப்போ ஏனா உங்க அம்மா அப்பா அவ அவுங் க அம்மாவு தம்பியு ரொம்ப இது அ ரொம்ப கண்ட்ரோலா வெச்சுப்பாங்க ஸ்ட்ரிட்டு அப்போ எனக் பயம் ஆயிருச்சு ஏ இப்டி பண்ற ம் ஆ ஆமா அதுதா ஆமா தம்பிக்கு இந்த மாரில்லா புடிக்காது அப்ப நா வந்து ஏ ஆஃப் பண்றே என ஒரு மார்ருக்கு வ் நம்ம போயிர்றலா நீ இவ் அங்க போயிட்டு கூட ஃபோன்ல பேசிக்கோ கால் பண்ணி பேசிக்கோ அப்டின் நா சொல்றே அப்புறோ இந்தப் பொண்ணு நிறுத்திச்சுன்னா நின்னுனே அந்த பைய கொஞ்ச நேர கழிச்சு வரா அப்ப திடீனு அவுங்க அம்மா முன்னாடிப் போனவங்க அந்த நம்ம போற வழியி நம்ம ஒரு ஃப்ரெண்டு வீட்டுரு க்குல
ஆம் எங்க
ச்சிருவாங்கல்ல நம்ம அந்த எடத்துல ஸ்லோவா ஓட்டுவோ அ அ அ அந்த அந்த எடத்துல ஒரு இது இருக்கல்ல அங்க அந்த உக்காந்து ட்ருக்காங்க அவுங்க அம்மாவு தம்பியு உக்காந்துட்டு ஃபோன் பண்றாங்க நீ என்ன சொல்லுவ இவுங்க மு இவுங்க கூடதான அந்த பொண்ணு போணு காரமடைக் கி அவுங்க முன்னாடி போனவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு வருன்ட்டு நான்தா அந்த பொண்ணு வண்டில கூட்டிட்டு வரன்ல்ல பின்னாடி இந்த பொண்ணுதா அந்த பையன் திடீர்னு கூப் டொன்ன வெயிட் பண்றால்ல
ம் ம்
அப்ப நா ஃபோன் பண்ணிமே அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுது அவுங்க அம்மா கிட்ட ஆ அ இவள அவுங்க மேம் பாக்க வந்திருக்காங்க அதனால இவ நின்னு பேசிட்டு இருக்கானு என்னை சொல்லிருச்சுனா
உடனே உன்ன சொல்லிட்டா
செரியான கோவோ வந்துருச்சு என்ன இப்டி சொல்ற எனக்கு எப்புடி தெரியு நா அது முன்னாடியே சொல்ற நா சமாளிச்சிக்கிற நா சமாள்ச்சுக்குறன்னு இந்த பொண்ணு சொல்லுச்சி ஆனா இப்புடி சொல்லுவான்னு எனக்கு எப்புடி தெரியு எனக்கு அது சொன்னோனே ம் அப்புடி சொன்னொனே எனக்கே செரியான கோ ஓ ஐயோ நா கெளம்புற எனக் கு நீ தேவல்லாது பண்ற திடீனு ஓ தம்பியோ உங்க அம்மாவோ திருப்பி வன்ட்டாங்கன்னா எனக்கு பயோ எனக்கு நா போற அப்டிங்கிற கரெக்ட்டா அந்த பைய வந்துட்டா அப்பறொ பேசிட்டு வந்துட்டு அந்த பைய ஐயோ ஓ மூஞ்ச பாக்கவே எனக்கு புடிக்லே என்ன இதூ கேவலமா இருக்கு அப்டின் சொல்லிட்டு அந்தப் பைய பாட்டுக் போயிட்டானா வேற எதுமே பேஸ் சணு இது சொல்றக்கு அந்த பைய அவ்ளோ தூரொ வந்தா அதுதா நானு கேக்குற அதுக்கப்பறோ இந்த பொ அதுதா அந்த பைய எது பேஸ்னாலுமே ஒரு மாரி மூஞ் ச்ல அடிச்சா மார்தா இவக்கிட்ட பேசுறதே அத பாஸ்மா பேசுறது அந்த மார்லா இல்ல
ஆ இல்ல வீட்ல மாட்டீட்டாங்க இந்த மார்லா இருக்கு அப்பக் கூடவா ஒரு பாசமா பேச மாட்
அ ஹா அப்ப வீட்ல மாட்ல அப்ப வீட்ல மாட்ல அதுக்கப்பறொ இந்த பொண்ண போய் கா மடையில விட்டுட்டாங்களா கார் மடையில விட்டுட்டு இந்தப் பையனு அவங்க அம்மாவு வந்துட்டாங்க வீட்டுக்கே இந்த பொண்ண விட்றக்காகதா போனாங்க ஆ வா வா கார மடைக்கு விட்ற வா அப்புடி ட்டு நா வர்ல எனக்கு அவ்ளே தூரலா ஓட்ட முடியாது அனைக்கு ஃபஸ்டுடே வேற எனக்கு வயிறு வலி எனக்கு ஃபஸ்டு டே வயிறு வலி நா வர்ல ப்டினு நா சொல்லிட்ட அன்னக்கு ஒரு நாள் இப்புடிதா சும்மா வந்து ப பத்தரோ இது பண்ற அ விட்டுட்டு அவ்ங்க குடு சாந்தரமா வர தாமா நா வரவே இல்லன்டே ஏனா ஒரு டைம் அப்படிதா பத்தர இது பண்றக்காக போகணு சொன்னாங்க நா நெனச்ச கிட்டக்கதா எங்யோ பாத்தா பல்லடோ இருக்குல்ல பல்லட வரிக்கும் ஓட்ட வெச் ஸ்ட்டாங்க வண்டிய பின்னாட்
எங்கே போறோ சொல்லல ஆனா அவ்ங்கிட்ட
ட வந்து சொன்னாங்க கிட்டக்கதா அ எனக்கு அந்த எட தூர் ன எனக்கு உண்மயாலுமே தெர்ல பல்லடனா அவ்ள தூரன் தெரியாது நா நெனைச்ச எங்க அம்மா வேல
பல்லட எவ்ளோ தூர திருப்பூர் கிட்ட
அதுதா சத்தியமா நா என்ன நெனைச்ச எங்க அம்மா வேல செய்யற பக்க ஒரு ஒரு ஸ்டாப் இருக்கு நா வந்து அந்த எடந்தா பல்லடோ நா நெனைச்சிட்ட போறம் போற அம்பது கிலோமீட்டரு என்னமோ போயிட்ட அம்பதாச்சி இருக்குந் தான பல்லடோ
இருக்கு இருக்கு
நா போய்ட்ட எனக்கு அவ்ளோ தூர போனக்கப்புறந்தா அவ்ளோ தூர இருக்கு பல்லடனே தெரிது அதுக்கப்பற நா போன துக்கப்புறந்தா எனக்கு அது பல்லடன் சொல்லிது இ அங்க போனக்கப்பற அந்த பத்தரத்த நம்ம நம்ம வீட்டுக்கிட்டயே பண்ணிக்கலா எதுக்கு இவ்வள தூர வந்திங்கன்னு கேக்கறாங்கனா அன்னைக்கு வேற வீட்ல வந்து அத்த கொழந்தைங்க எல்லாரு வந்துருக்காங்க நா போணு போணுன்ட்ருக்க அவங்க பாட்டுக்கு ஜாலியா அசால்ட்டா பொறுமையா பண்ணிட்ருக்காங்க நா ஒரு மணிக்கு வீட்ல இரு குனு சொல்லிட்டு வந்த அத்த எல்லா லீ்வ்ல இருக்காங்க ச சேரி அத விடு அப்போ அன்னைக் ஆமா வந்துர வரக்கி ரெண்டயிருச்சு ஒரு நிமிஷோ இருங்க